அம் அங்க்கா இன்னொன்
ஃப்ரீயா இருக்கீகளா
இருக்கே இருக்கே
ஆ அ ஒன்னுல நா அந்த இது பன்ரேன்ல சிஸ் பண்ணேல ரெண்டு சுடிதார்க்கு கைய வெட்டி தச்சே
சேரி
இப்ப அதுல என்னாச்சுனா கை ஒரு சுடிதாருக்கு ரொம்ப ஏத்தமா வெட்டிட்டே எனக்கு அந்த ஒரு வெந்தய கலர் சொல்லுவாங்கல
ஆ
அந்த வெந்தய கலர் துணி வந்து எனக்கு கொஞ்சோ வேணு அந்த பேண்ட நா உங்களுக்கு காமிக்கிறே அந்த துணியில ஏதாது இருந்தா எனக்கு தரீங்களா நான் அத வந்து பார்டர் மாரி வச்சு கூட ஏதாவது மடிச்சு தச்சு விட்டுருவ
ஏங்க அசிங்கமா இருக்காதா பிட்டு மாரி வச்சா
இல்லங்க பைப்பிங் வைப்பாங்கல்ல கைல பிட்டா வைக்காம பெருசா வைக்க வேணா
ரொம்ப சின்னமா வெட்டிட்டியலா இல்லைன்னா அந்த அளவுக்கு இந்ததையு வெட்டிக்க வேண்டியதுதானே
ஆடா நீங்க வேற அது த்ரீ போர்து கைத அழகா நா வெட்டுனத நேரா வ வச்சிருந்தேன்னா அதையே வெட்டி இதுல ஜாயின் பண்ணி விட்டுருந்திருப்பே வெட்டுன பீச தூக்கி வீசிட்டே
அய்யய்ய குப்பைல போட்டீளா மறந்தாப்புல
மறந்தவாக்குல இல்ல அது ஒரு பெரிய காமெடி அன்னைக்கு நா வந்து எங்க அண்ணி வீட்டுக்கு போனன்னா அப்போ அவங்க என்ன பண் நாங்க உங்க வீட்ட பாக்கறது இப்ப இன் இப்பலா எங்க வீட்ட பாக்கற மாரியே இருக்கு அந்த அளவுக்கு குப்பையா கடந்த குப்பயா இருக்கு உங்க வீடு நீ நெரச்சி வச்சுட்ட வீட்ட அப்டின்னு சொல்லிட்டாக
ஆ
அத வந்து என்னால் ஏத்துக்க முடியல வந்தோன்னே அதனாலதேன் அந்த ஆ அந்த அட்ட பெட்டி இருக்குல்ல அந்த அட்ட பெட்டிய முன்னல்லாம் என் வீட்டுலதான் போட்டிருந்தாங்க அந்த கோவத்துல தான் அந்த பெட்டிய கொண்டு போயி நான் மாடி படியில வச்சேன் நியாபருக்கா அந்த மாடிப்படியில வச்சு போய்ட் டியே அவுங்க தூக்கி சைட்ல போட்டுட்டாங்க அந்த இதுல குப்பம் மேரி சைடுல இருக்கற இடத்துக்கு
அவரு கிளி வச்சிருந்தாருல முன்னாடி அந்த இடம்லாம் பயங் கரமா நீட்டா இருக்கான் எங்க அத்த வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாப்ப ஒரு தடவை வந்திருப்பா போல பேசிக்கிட்டு கீழ கீதா வீடு இருக்கு அவ்ளோ ஒரு நீட்டா சுத் தமா இருக்கு இப்பதான் அது வேலைக்கு போது ஆனா இப்பத்தான் சுத்தமா இருக்கு
ஏன்னா முக்காவாசி வேலயை புருச பண்ணிடுறாரு அதனால் சுத்தமா தான் இருக்கும் வேற எப்டி இருக்கும் ஆ அவுங்களும் பன்றாஹ இவரும் பன்றாரு இவ ஜஸ்டு சும்மா மேற்பார்வையாளர் மாரி தான பண்ணிக்கிட்டு இருக்காங்க
தொடைக்கிறது புல்லா அவுங்க அ அ அ மாமியார் தானே அது தொடப்பாங்க இது தொடச்சதே இல்லேல்ல
காலையில வாச தெளிக்கிறதுலேருந்து எல்லாமே இப்போ அவ ஹஸ்பண்ட் பண்றாரு முக்கியமா துணி துவக்கிறதே அவ ஹஸ் பண்டு வந்துதா பண்றாரு அப்போ அவர்தேன் அவருக்குதான் எல்லா கிரெடிட்ஸும் இப்ப அதனால கிளீன் பண்ணும் போது என்ன பண்டே அன்னிக்கு இ வந்து ஆ த்திரத்துல விரக்த்தியில வந்து இருக்கிற எல்லாத்தையும் கிளீன் பண்ணணும் தேவையில்லாத பொரு ள்ளாம் தூக்கி தூக்கி தூக்கி தூக்கி ஒரு சாக் மூட்டைக்குல்ல அமிக்கிட்டு இருந்தேனா அன்னைக்குதான் இத கட் பண்ணி போட்டிருந்தேன் அப்ரோ சைட்ல அப்பறமா வெட்டுவோன்னு
அ
அதையும் சேர்த்து அள்ளி போட்டு அந்த இது சாக்கு மூட் டைகள வச்சு கொண்டுய் கீழே குப்பைக்கு வச்சுட்டு வந்துட்டேன் அது வச்சுட்டு வந்தது க்கு அப்பறம்தான் எனக்கு தோணுது ஆஹா அந்த பீஸ் வேணுமே நமக்கு அவசரப்பட்டு போட்டமேன்னு அத தூக்கி அள்ளி கொட்டிட்டு போய்டுச்சு அந்த அம்மா குப்பைக்காரக வந்து அள்ளிட்டு போய்ட்டாங்க
அப்புற கரெக்டா வெட்டுனா அத அதோட ஜாயிண்டடா மேல வைக்க வேண்டியதுதானே
அதுதான் இப்ப இல்ல நான் கரெக்டா வெட்டாம விட்டுட்டேன் கொஞ்சம் ஆர்வத்துல குப்பைல போட்டுட்டு வந்துட்டே என்ன தேவையோ தேவையானதையு சேத்து என்னென்னத்த போட்டேனே தெரியல அன்னைக்கு என்னென்னத்தையோ எடுத்து போட்டே அதுவு எயே மகள்து திங்ஸ் இருக்குல்ல அந்தப் பிளேஸ்ல எதெ தெல்லா அதுக்கு பத்தாதுன்னு தோணுச்சோ அது எல்லாத்தையு தூக்கி அமுக்கி கொண்டி போட்டுட்டு வந்துட்டே பாதிய வந்து தொடைக்கிறதுக்கு ஏயே வீட்டுக்காரிட்ட குடுத்துட்டே பாதியத்துக்கி அந்த அம் அதுக்கு ஒருப் பொருள் இல்லன்னு சொல்ல முடியாது ஆனா நெறைய பொருள் இல் தேவ இல்லாம இது எதுக் கெடக்கு இது எதுக்கு கெடக்கு இது எதுக் கெடக்குன்னு எடுத்து போட்டுக்கிட்டே இப்ப இங்க அப்டே பயங்கர நீட்டா இருக்க அக்கா வீடு அதல
சேரி எனக்கு என்ன கலர்னு அனுப்பி உடுங்க நா இருந்தா பாக்குறே
ஆ சேரி நா உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து அத அனுப்புறே அது கெடைக்குமான்னு பாருங்க கெடைச்சிச்சுன்னா அந்த கலர வெச்சு ஏதாது பைப்பிங் காட்டன் காட்டன்
காட்டன் தானே யோசனை எனகிட்ட சால் நறைய சால் வேஸ்ட் சால் கலர் கலரா கெடக்கு
ஓகே ஓகே ஓகே ஆ ஆ ஆ
துணி அதுக்கு செட் ஆகாதுல
சால் துணி அதுக்கு செட் ஆகாது ஏன்னா சால் வேற துணியில இருக்கு ஆமா காட்டன்ஸ் டன் சால் தா வேணு எங்க அந்த முனியம்மாவுக்கு ட்ரெஸ் சு இப்ப எடுத்தாந் தரலாமா குடுத்து உட்லாமா அவுங்களுக்கு
ஆ கொண்டு வந்து வைக்க சொல்லுங்க நா கூப்பட்றே கூப்புட்டு சொல்லிட்றே
ஆ சேரி ஓகேக்கா அத பாக்கும் போதுதா ஞாவோ வருது இன்னைக்கி புதன் கெழமதா புதன் கெழமதா நாளைக்கி ஊருக்கு போயிருவே நா நேத்து அதனாலதா வெக்கல நேத்தி ஞாவோ வந்துச்சி சேரி செவ்வாகெழம என்னத்த குடுத்தோ அப்டின்னு சொல்லிட்டு நேத்து வைக்கல ஆனா அப்றோ அப்றமா குடுத்து உட்றே உங்க அண்ணட்ட குடுத்து உட்றே
ம் சேர் சரி நா கேட்டுட்டு உங்களுக்கு நாளைக்கு சொல்றே
சேரி எங்க எனக்கு இப்போ என்னங்க பண்றது எனக்கு சாப்பாடு அந்த இது எடுத் எடுத்ததுல இருந்து சேக் எடுத்ததுல இருந்து எனக்கு வந்து எந்த ஃபுட்டுமே ஒத்துக்கறவே மாட்டேங்குது
அதுதா நானு யோஸ்ச்சே ரொம்ப நான்வெஜ் எதுவுமே
இது இப்டிதா எந்த நான்வெஜ்ஜுமே செட் ஆக மாட்டேங்குது எனக்கு அப்ப என்னதா பண்றது நான்வெஜ்ஜே சாப்டாம இருக்கறது
பாருங்களே அந்த இதுல உள்ளவள்ட
ஆனா எங்க நாத்தனார் சொல்றாங்க அது எடுத்தா உண்மையுமே நான்வெஜ் சாப்டாலே அ முடியாம வந்துடு ஒத்துக்கறாது
இதுக்கு முன்னாடி நீங்க சாப்டிருக்கிய தானே
இதுக்கு முன்னாடி சாப்டுட்டு இருந்தப்பல்லா இந்த மாரி வரவே இல்ல அது அப் இப்பதைக்கு நா எதுவுமே செய்யல இப்ப நா கண்டினியூஸா இப்ப எடுத்துக்கிட்டே இருக்கும்போதுதா இப்பதா அந்த அது எனக்கு தெரியுது அப்டி ஆகுது
ஆனா என் நா ஒன்னு சொல்லட்டா முன்னாடி எடுக்கு போது நீங்க நல்லா ஃபேட்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு குறைஞ்சது நல்லா தெரிஞ்சிச்சு இப்ப வந்து நீங்க நீகே அப்டியே எப்பயையு போல இருக்கற மாரியே தா இருந்துட்டு இருக்கிய இதுல ஒரு யூஸ்மே இல்லாத மாரிதா எனக்கு தோணுது
ம் என்ன நான் மிஸ் பண்றே தண்ணி ஒழுங்கா குடிக்கிறதில்ல
அதனாலே சைட் எஃபெக்ட் மாரி இது வருதோன் நா நெனைக்கிறே இருந்தாலு ஒரு
இப்ப அப்ப வந்து தண்ணி நல்லா குடிச்சேன் சரியா ஒரு பாட்டில தூக்கிட்டே திரிவேணா பாட்லோடயே திரிவே ஆ ஆர்வத் த்துல நல்லா தண்ணிய குடிச்சுக்கிட்டே இருந்தே ஆமா அடுத்த நாள் போகையில நம்ம கொஞ்சமாவது குறைஞ்சிருக்கணுன் ஒரு ஆர்வோ
அப்ப நம்ம தூங்கவு மாட்டோ இப்ப நம்ம கவுந்துவிழுந்து தூங்கிக்கிட்டு இருக்கோமே
இப்ப தூங்கிட்டு இருக்கோ இன்னைக்கு இன்னைக்குல்லா நா தூங்கினதுக்கு காரணமே அதுதே மத்தியானத்துக்கு மேல மறுபடியு எனக்கு ஸ்டொமக் அப்செட் முடியல
அது டயர்ட் ஆயிருங்க பாதி அதுவே டயர்ட் ஆயிரு
அதுனா அதனாலதா படுத்துட்டேன் எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு தூங்கிட்டே இல்லைன்னா நே த்துல நா தூங்கவே இல்லல்ல
நா என் மயனோட துணி எல்லா மடிச்சு வச்சே
கவலை என்னன்னா என்னால இப்போ சாப்பாட வந்து எதையுமே வந்து டக்குனு எடுத்து சாப்ட முடியல யோசிக்கிறே இப்பல்லா சாப்ட்றதுக்கு முட்டை மட்டுதா அவுச்ச முட்டை மட்டுதா நா நல்லா சாப்ட்றே நான்வெஜ்ல
இல்லன்னா ஒன்னு பண்ணுங்க தெரிஞ்சவங்க சொன்னாங்கன் சொல்லி செல்லாட்ட விசாரிச்சு பாருங்க
செல்லாட்டயா
எனக்கு தெரிஞ்சவ்க அந்த மாதிரி எடுத்துக்கிட் இருக்காக
ஆனா உங்களுக்கு ஒன்ன தெரியுமா பிரித்திக்கு இப்படிதா இருக்கு
அதுவுமா நான்வெஜ் சாப்டு போது வருது
ஆமா பிரிட்டிகி இதே மாரி வருது இப்போ ரீசண்டா அவளுக்கு அதிகமாக அப்படி இருக்குதுன் சொல்றா
அதுக்கு வந்தாலு பரவாயில்ல வெயிட் குறையுங்களா மெலிஞ்சு போகு
அ புரியல அதுவு சேக்குதானங்க எடுக்குது
சேக் தான் எடுக்குது ஆமாதே சத்து குறையு அதுக்குமே அதே சின்ன பிள்ளைக அன்னைக்கே ஆரம்பிதிலிருந்தே சொல்லிட்டு இருக்கனே
அவிங்க வீட்ல கேட்க மாட்டேங்கிறாங்க சமைக்கிறதுக்கு அலுப்புபட்டுக்கிட்டு இப்படி சொல்றாங்க இப்போதா ஏ நாத்துனா வந்துச்சு வந்து அதுக்கு என்னது சுண்டவத்த இருந்தா கேட்டாஹ சுண்டவத்து இருந்தா கேட்டாஹ நா இல்லைன் சொன்னே அதோட அப்புற திரும்பி கெலம்பி போய்ட்டாஹ
சுண்ட வத்தல் லூஸ் மோசன் போனா சாப்டுவாங்க
அப்படியா
லூஸ் மோஷன் போய்கிட்டே இருந்துச்சுன்னா சுண்டவத்த எண்ணெயில பொரிச்சு சு அத நல்லா நச்சு பொடி பண்ணி சோத்துல போட்டு பெரட்டி சாப்டுவாக
அப்படி சாப்பிடுவாகளோ அவங்க வந்து குழம்பு வைக்கிறக்காக இன்னைக்கே வச்சு வச்சா நாளைக்கு ஸ்கூலு கொண்டு போகலாங்கிறதுக்காக
ஓ வீட்ல இருக்காங்கறனாலயா
ஆமா கொழம்பு வச்சுவ க்குறதுக்காக கால்ல கொண்டு போறக்கு சரி ஏங்க இன்னைக்கு அவிங்க சீக்கிரமே வந்துட்டாங்களே ஸ்கூல்ல எப்டிங்க உடுறாய்ங்க இன்னைக்கு ஓடி தானா ஆண்டி வீட்டில தா இருக்காகலா
கொழம்பு வைக்கிற அளவுக்கு ஒங்கள்ட மொத சுண்டவத்தல்ருக்குமா நறையா
என்னட்ல்லா ஒண்ணுமேருக்
யோசிக்காம வந்து கேக்குறாலே
நா அத வந்து வாங்கறதுல்லேன்னா அந்த ப அந்த ஏரியாவுக்கே போமாட்டே ஜனப்பிரியாவுல நம்ம ஏரியா ஃபுல்லா அந்த அந்த எடத்துலதே அத முடிச் ட்டு வந்துருவே எங்கனக்குள்ள சுண்டவத்த இருக்குன்னு கூட தெரியாது இங்கயா காரக்குடி சந்தைலையா வாங்குனதே இல்லையே யா கறுவாடு வேணுமா எங்க ரஸ்தால சூப்பரா இருக்குங்க இங்கே நா வாங்குனதுல்ல ஆனா ரஸ்தாவுலதே அத்த வாங்கிட்டு வந்து வாங்கிட்டு வந்து எனக்கு குடுத்துட்டு போவாங்க வரப்ப
அங்கன வரயில அங்க பஸ்ஸுட
ஆ அந்த பஸ்ஸு கிட்ட கெடையாது அதுலயுமே வந்து அந்த ஹை இது மேல மேம்பாலொ ஏர்ர எடொ இருக் குல்ல போய் மேலே ஏறி வளையிற எடொ அந்த லாஸ்ட்ல
ஆமா ஆமா ஆமா
அங்கனக்குள்ள ஒரு கருவாட்டுக் கட இருக்கு அங்க சூப்பரா இருக்குமா
அவுக வீட்டுக்கு அங்கதே வாங்குவாகளோ
ம் அத்தக்கி அத்தக்கி எங்க அத்தக்கி எங்க மா எங்க அண்ணிக்கி எனக்கு எல்லாருக்குமே வந்து அதுலதா வாங்குவாக
சேரி சேரி
ம்
இங்கே நல்லாருக்குன் சொல்லி எங்க அத்த சொல்லிக்கிட்டுருந்தாக ஆனா வெலயெல்லா எப்டி இருக்குன்தே தெரியல எங்க வீட்டு இல்லையே ரொம்ப வாங்குனதில்ல
சேரி சேரி சேரி சேரி சேரி
கறுவாடே என் வீட்டுக்காரர் இப்ப கொஞ்ச நாளா இருக்கறனாலதே வாங்குறது இதுக்கு முன்னாடி யாருக்குமே புடிக்காது கருவாடு வக்கமாட்டா இப்பதா அதோட வெலயவே நாங்க யோச்சு பாத்துகிட்டுருக்கோ
ஆனா வெல கறுவாடு வெல கொஞ்சோ கூடதாங்க கம்மியால்லாருக்காது எந்த கருவாடுமே காகிலோவே நூறுவா காகிலோ என்பதுரூவா அப்டி சொல்லுவாக அப்ப அரக்
நீ சுண்ட வத்தல்னு சொல்லவு கருவாடு நாவகம் வந்துருச்சு கீதா அக்காலா கருவாடு கொழம்ல்லா வப்பாக வச்சிருந்து வச்சிருந்து வச்சுகிட்டுருப்பாக
ஆமா அவுக நா வச்சாலே வச்சிக்கிறப்பலா தாடின்தா சொல்லுவாக எனக்கு உண்மையிலே சொல் இன்னைக்கெல்லா ரொம்ப ஒரு மாரி ஆயிருச்சு நேத்து நா சொல்றேன் மீன் கொழம்பு வைக்கிறேன் நீங்க போவயில வாங்கிட்டு போங்கன் சொல்றேன் அப்பறொ மறுபடியும் சேரின்லா சொல்லிபுட்டு இன்னக்கி கேட்ட ஒன்ன அது புளிப்பு அப்டினா இத்தன் நாளா புளி ஊத்தாமையா நா கொழம்பு வச்சே இத்தன் நாளா என்ட்ட வாங்கி வாங்கி தான சாப் ட்ட நீ அ அப்பறொ இது புளிப்புனா நா என்னத்த சொல்றது கடுப்பாயிருச்சு அப்ப நா கருவாட்டு கொழம்பு வச்சாலு புளிப்பா தான வப்பே நா எல்லாமே புளிப்பு இல்லாம வைக்கவே மாட்டேன் என்னோட என்னோட சமையல பத் திமா ஒனக்கு தெரியாதா
இருங்க அக்கா அந்த செகண்ட் கால் வருது இருங்க
ஒங்களுக்கு கால் வருது எனக்கு இங்கே இது வந்துருச்சு நா போய்ட்டு வரேப்பா போய்
சேர் சேர் சேர் சேர் சேரி ஆ உம்